ஆ என்ன சார் பண்றங்க
கேக்குதா மேடம்
ஆ கேக்குது சார்
நா இங்க பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்க கடைக்யே
சாப்ட்டீங்களா ஆ நா சாப்ட்டே என்ன சாப்ட்டீய
ஒயிட் ரைஸ் சாப்ட மேடம்
ஒயிட் ரைஸா ஓகே என்ன பர்ச்சேஸ் பண்ண போயிக்கிறீங்க
ஆ வீட்டுக்கு மளிக சம்மளாலாவாங்கறதுக்கு வந்துருக்க
சேரி ஓகே சார் என்னானா வாங்கறீங்க
பருப்பு தோர பருப்பு உளுத்த பருப்பே
ஓகே சார்
சோபே
உங்க ஊர்ல வெயில் எப்டி இருக்கு
இல்லா அதிக மாதா இரு மேடம் வெயிலு ஜா
உம் மழ எதுனா வர்தா
ஆ நம்ப சைடுல மழலாங் கெட இப்போ சைடுல நீங்க எந்த ஊர் இருக்கீங்க
நாங்க சிறுதாவூர் திருப்பூர் பக்கத்ல பீச்யோனோ போவீங்ளா
பீச்சிக்கா மேடம்
ஆ
ஆ போ மேடோ சண்டேல போ மேடம்
சண்டேல போவங்ளா ஜாப்புக்கு எங்கனா போறங்ளா
ஆஹா இல்ல மேடம் ஆமா ஆமா வீட்ல தா மேடம்
ஆ என்ன மால்லா பேயிருக்கீங்ளா
ஆ மெர்னாமல் போயிருக்க மேடம்
அது எங்க இருக்கு
அது வந்து து அது வந்து சிப்கார்டு நவலூ
செரி ஓக்கே ஓக்கே நீங்க எங்கந்து பேசுறீங்க
நாங்களா மேடம் நாங்க வந்து கேளம்பாக்கம் மேடம்
கேளம்பாக்கமா செரி செரி எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக் அப்புறோ வேற எங்க எங்க போவீங்க
நானா மேடம்
ஆ
வேற எங்க போவே வீட்டுல இருப்பே எப்பனா பீச்சுக்கு போவோ ஆனா இப்ப வீட்டுலன்னா இப்ப சாப்பாடு பிரியாணி செய்யலானு இருக்கே
பிரியாணியா எப்படி செய்வீங்க
அதாவது ஒரு ஒன் கேஜி ட்ரை பண்ணலாம்னு பாக்குறோ
அதா எப்பிடி செய்வீங்க
என்னென்னா போடுறது கேக்குறீங்களா
ஆ
அதா எல்லாமே இப்ப வாங்கிட்டே இப்போ இப்ப வந்து காய்கறி வாங்கணு இப்போ ஒன் கேஜி அதா ஒரு ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயோ வாங்கிட்டு
உம்
முக்கா கிலோ போடணு வெங்காயோ முக்கா கிலோ தக்காளி ஒரு முக்கா கிலோ
ஓக்கே
அவ்வளதா எண்ணெ ஆட் பண்ணு பர்ஸ்ட்டு ஒரு எரநூறு கிராம் எண்ணெ ஏட் பண்ணு
உம்
அப்புறோ அந்த பட்ட லவங்கோ ஜாதி பத்திரி ஏலக்கா அப்புறோ நெய்யி எண்ண டால்டா போட்டு ஒரு வெங்காயோ வந்து கொஞ்சு பொன் நிறமா அப்டியே பிரவுன் கலர்ல இது வர வர்லையு வதக்கிட்டே இருக்கணு
நீங்க செய்வீங்களா
ஆமா மேடம் நா அத செய்வே மேடம் வீட்டுல செஞ்சி சாப்படலான்னு சொல்ட்டு ஃபேமிலியா
ம்
அப்புறோ வந்து நல்லா கொஞ்சு ஃபிரௌனிஸ் ஆகோனு இப்ப தக்காளி போட்டுக்கணு தக்காளி போட்டு ஒரு அதுவு கொஞ்சு நேரோ கொஞ்சு அப்டியே கொஞ்சு உப்பு கொஞ்சு ஏட் பண்ணணு
ம்
ஏட் பண்ணி கொஞ்சு நேரோ நல்லா கொஞ்சு ட்ரையா இதுவரையிலு பண்ணிட்டே இருக்கணு தெரவிட்டே இருக்கோ தெரவிட்டு கொஞ்சு நோரோ போ இது சிக்கன் வந்து ஒன் கேஜி எத்துருக்கோ சிக்கன் வந்து
ஒன் கேஜா ம்
ஒன் கேஜ்ஜி ஆட் பண்ட்டு ஒன் கேஜி ஆட் பண்ட்டு
ம் ஹலோ
ஆ அப்டியே இருங்க அப்டியே இருங்க ஒன் கேஜி ஆட் பண்ட்டு ஆ கொஞ்சொ அப்டியே கொண்நேரொ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்குணு ஆ செக் சிக்கன வந்து வாஷ் பண்ணு வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்து சிக்கன் மசாலா
ம்
ஆ கேஷ்மீரு மிளகாய்த்தூள் வந்து மிக்ஸ் பண்ணோ
ம்
அப்புறம் வந்து பிரியாணி மசாலா போண்ணு
ம்
ஒன் கேஜிக்கி வந்து அம்பது கிராம் எடுக்குறீங்கன்னா அது பாதி போட்டா கூட கரெக்டா இருக்கூ
ஓகே ஓகே சிக்கெனா
சிக்கன் தா மேடம் ஒன் கேஜி வந்து இப்ப பிரியாணிக்கு வந்து நார்மலா வந்து பாத்தன்னா
எப்டி நார்மல் அரிசி போடுவீங்ளா இல்ல பிரியாணி அரிசி போடுவீங்ளா
பிரியாணி அரிசிதா மேடம் யூனிட் யூனிட் பேக்ல வருதே ஒன் கேஜி
ம் ம்
அது அது போட்டா கொஞ்ச நல்லா இருக்கூ மீதி வந்து லூஸ்ல வாங்குனா நல்லா இருக்காது நீங்க ட்ரை பண்ணா கூட இது மாரி ட்ரை பண்ணுங்க
லூஸ்லியா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ